ஹலோ
ஹலோ வணக்கோங்க
வணக்கோங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்னங்க சொல்லுங்க நாங்களாங்க இப்பதா சாப்ட்டு குடிச்சிட்டு கொஞ்சோ ஃப்ரெஷா உக்காந்துக்குறோங்க
நா இப்பதாங்க சாப்புட்றே
ஹூ ம் ஏங்க மத்யான சாப்பாடு இப்பதா சாப்டுரிங்க
இந்த ஏதோ புதுசா நேத்து ஒடம்பு சரில டெப்லெட் குடுத்தாங்கங்க அந்த டப்லெட் போட்டு எனக்கு மயக்கமா இருந்தது அந்த தூக்கோ வரல மயக்கமா இருந்தது அந்தால மய மயக் த்துல அப்டி சோஃபாலே அப்டி உக்காந்து டி வி பாத்துட்டே இருந்த பசியே இல்ல இப்பந்தாங்க அதனால அதுக்கப் புறோ எந்திச்சு ஜிம்முக்கு போனே கொஞ்சோ நல்லா இருக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்தே இப்பதா குளிச்சுட்டு வந்து சாப்புட்டே இப்பதாங்க சாப்பிடறே
அப்டிங்களா செரிங்க செரிங்க ஒரே ரெஸ்ட்ட் எடுங்க அப்பப்போ கொஞ்சோ கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துங்க ரொம்ப நேரோ கூட ஆ இது பண்ணக் கூடாது ரொம்ப நேரங்கூட ஒக்கான் பேசிட்டுருக்கூடா கொஞ்ச அப்பிடியே ரெஸ்ட்டெடுத்துக்குங்க
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஒங்குளுக்கு கா ஒங்குளுக்கு கார கொழம்பு செய்யத் தெரியுமாங்க
தெரியாதுங்க நானு அவ்ள எக்ஸ்பட்டில்லங்க எனக்த் தெரியாதுங்க நீங்க சொல்லுங்க நீங்க எனக்கு கொஞ்ச சொ சொல்லிக் குடுங்க எப்பிடின்ட்டு
இந்த அம் நா எனக்கே பக்கத்து வீட்லேந்து தா கார கொழம்பு குடுத் தாங்க அவுங்க என்ன பண்ணாங்கன்னா சின்ன வெங்காயோ பூண்டு
அ
நெறைய நறுக்கி வச்சிருக்காங்க சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்காங்க
அ
நறுக்கி வெச்சி அத ய நல்லெண்ண போட்டு வதக்குறாங்க அப்பற காரப்பொடி மஞ்சப்பொடி பெருங்காயம் பொ டி அதையு போட்டு வறுக்குறாங்க வறுத்துட்டு அப்புற புளிய அரச்சு வச்ச புளிய தண்ணி ஊத்தி வச்சுர்றாங்க இதுல வந்து சில நேரோ உருளக்கெழங்கு முருங்கைக்கா போட்டு சாப்புறாங்க இதுதாங்க இதுக்கு பேர்தான் கார கொழம்புன் குடுத்தாங்கங்க
அப்புடி நல்லாருச்சாங்க ரொம்போ
அ ரொம்ப எத்துக்கல ஓகே அது என்ன ஒண்ணு எப்பக்கேத்தாலு காரக்கொழம்பு செஞ்சோ காரக்கொழம்பு செஞ்சோன்னாங்க என்னடா அந்த காரக்கொழம்புன் நாம்போய் கேட்டு வந்தா ஊர் கேட்ட இவந்தா இதுதா ப்ராசஸு இது செய்றதுக்கு எவ்வள நேராப்போது
இது வந்து தேங்காக்கூட போட்லாங்க தேங்கா போட்டாக்கூட கொஞ்ச புளிக்கொழம்பு மாரிக்கூட செய்லா ஆட்ன தேங் கா இல்லாம வித்தவுட்னா இது கார கொழம்பலதா வந்து சேரு இப்ப எல்லாமே எல்லா காய்களூம் போட்டு செய்லா
ம் ம் ம் ம்
முரங்கா முரங்கா போட்டு செய்லாம் முரங்க்கா வாசனக்கே வந்து அந்த காரக்கொழம்பு முரங்க்கா கத்திரிக்கா உருளக்கெழங்க இதுக்கு மெயின் இந்த மூணு போட்டு செஞ்சாதாங்க சூப்பராருக்கு
ம் ம் ஒங்க வீட்ல முருங்கமரோ இருக்காங்க
ஆமாங்க முருங்க மரோ இருக்கு டெய்லிம் முருங்க கீர ர போ மு காலையில் இன்னா பண்ணுவோ முரங்கீரய முரங்கீரய இன்னப் பண்ணுவோ கொஞ்ச நேரத்துல அ சூப் மாரி வச்சு குடிச்சுருவோங்க
சேரிங்க சூப்பர்ங்க முருங்கக்கீர சாட்டா நல்லா முடி வளருமேங்க
ஆமாங்க அது சாப்ட்டுட்டுதாருக்குறோங்க அது சாப்ட்டுட்டு அ இது பண்றோ அ சூப் வச்சு குடிக்கிறோ அ ம வந் து அதாது எனக்கு வந்து வேக வச்சுட்டு க மறுபடியும் அந்த கீரய எடுத் து செய்யம் புடிக்காது வேக வச்ட்டோனா அந்த ஒன்னு அந்த தண்ணி குடிச்சுடுவன் வேக வச்சு ஒரு த்துலருந்து என்ன பண்றாங்க கீரய வேக வச்சுட்டு அதுக்கு மேல தாளிக்கிறாங்க அந்த வேக வெந்தத எடுத்து தாளிக் கிறாங்க
நா வேக வைக்கலா மாட்டங்க நா வேக வக்க மாட்டாங்க நா லைட்டா எண்ண ஊத்தி எண்ண ஊத்தி தண்ணியை வந்து ப தெளிச்சி த த கிண்டுவங்க நா தண்ணி ஊத்து வேகல்லா வைக்க ம வேகவச்சா அதோட இதே போய்டும் அதனால் நா வேக வைக்க மாட்டன் நா அப்டியே சிம்ள வச்சு கிண் ம் கிண்டி கிண்டி கிண்டி கிண்டி கிண்டி உடுவங்க ம் நீங்க வந்து சென்னை பக்கம் வந்தீங்கன்னா வரும்போது கொஞ்சோ கீ முருங்கை கீரையும் முருங்க காய் முருங்க கீரை முருங்கை காய் கொண்டு வரலனாலு பரவால்ல
சேரிங்க சார்
கீர கொண்டாங்க இங்க கெடைக்க மாட்டேங்குதுங்க
சேரிங்க சேரிங்க கண்டிப்பா எடுத்துனு வந்துரங்க கண்டிப்பா அங்க எடுத்துட்டு வந்து தரங்க தரங்க வெரி குட்
அப்பறோ மதியத்துல இருந்து என்ன பண்ணீங்க வேல செஞ்சீங்களா தூங்குனீங்களா
இல்லைங்க தூக்கமே இல்லைங்க சுத்தமா ஆ கொஞ்சோ நேரோ படுக்கலாந்தா பாத்த எனக்கு ஒரு மாரி தலை ஒரு மாரி ட்ரௌசியா இருந்துச்சு என்ன பண்ண சுடு தண்ணி நல்லா வச்சுட்டு கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு பிறகு கொஞ்சோ ஒரு வேல பரவால்லங்க
ம் ம் ம்
அது ஒரு மாரி டவுனாவே இருந்துச்சு உடம்பு இப்ப பரவால்ல கொஞ்சோ தண்ணி வச்சு குளிச்சுட்டு கொஞ்சோ ஃப்ரஷ் ஆயிட்ட பிறகு கொஞ்சோ ஓகேங்க
சேரிங்க சேரிங்க அதாங்க அது குளிச்சாதா ஃப்ரெஷ் ஆவுதே எங்க வீட்ல ஹீட்ரு வேற ஒர்க்கே ஆகல என்னமோ தெர் ல்ல ஒர்க் ஆக மாட்டேங்கு திடிர்னு அப்டி ஆயிடுச்சு எங்களுக்கு இ இன்னைக்கு மா மா மழை வ எல்லா எல்லா பக்கமு மழை வருது மழை பெய்து அப்டிங்கிறாங்க சென்னை பக்கோ அந்த சைடு எல்லா இந்த சைடு எங்க சைடு எல்லா மழையே இல்லங்க
இல்லங்க இப்ப மூடிட்டு இருக்குங்க ஃபுல்லா
ஆ ஆ ஆ
ஃபுல்லா மூடிட்டு இருக்கு அதனால என்ன பண்றதுன்னா மழ வருதுன்றதுக்காக நா துணி துவைக்காத விட்டேங்க இன்னைக்கு இன்னிக்கி மழை வன்சுன்னா எங்க காய போரது ஈரம் ஏற்கனவே இரு நெறைய காஞ்சத் துணிகள்ளே இருக்கு அதே மடிச்சு வைக்கிறதுக்கு முடி சேரி இன்னைக்கு ஏன் தொவைக்கணும்னு நான் கம்முனு ஆய்ட்டேங்க அப்பறோ பாத்தா மழையே வரலங்க அங்க லைட்டா மைல்டா தா இருக்கு வெயில் ரொம்ப ஹெவியால்லா வெயிலே வரல இன்னைக்கு ஒரு மாறி மூடியாவே இருந்துச்சு ஆனால் நல்லா தா இருந்துச்சு கிளைமேட் எனக்கு ரொம்ப ஹாட்டா இல்ல
அப்போ உங்களுக்கு வந்து தனி வீடு இல்லையாங்க தனி வீடா இருந்தா உங்களுக்கு காய போட இட இருக்கும்ல்ல நெறைய
ஆமாங்க எடல்லா நல்லா இருக்குங்க ஒன்னு பிரச்சன இல்ல தனி வீடுதான்
ம் ம் ம்
எனக்கு மழ வந்து துணி துவைக்க புடிக்காதுங்க கச கசகசன்னு இருக்கு அது போட்டு மறுபுடியு எடுத் தின் போ உள்ள போட்னு மறுபுடியு எடுத்துன் வந்து வெளிய போட்னு அது வேற தோச்ச மாரே கசியல எனக் இங்க கால்ல அழகா தோச்சு போட்டோனா ஈவினிங் அழகா எத்து மடிச்சு வச்சற மாரி குனு அந்த மாரி இர்ந்தாதா எனக்கு அது புடிக்கு செரி ஆ ஒரு சில துணில கைல தாங்க சாரீங்க அந்த லேசு சாரீங்கல கொச் ஸ்கூல் கட்டிட் போயிட்டு வரோ இல்லிங்ளா அதுலா இன்ன பண்ணுவே நைட்டே அந்த ப்ளவுஸு ப இன்ஸ்கட்டு ஸாரி இது மூணு மட்டு ஷாம்புல ஊற வச்சு கைல தோச்சு போட்ருவே
சேரிங்க சேரிங்க
நார்மலாக இருக்குற ட்ரெஸ்ங்க பெட்ஷீட்டுங்கெல்லா வந்து மிஷின்ல போட்ருவ
சேரிங்க செரிங்க செரிங்க
ம் ம்
ம் அப்புறோ நீங்க என்னத இன்னக் நைட் என்ன செய்லானு நெனச்சிருக்கிங்க நீங்க
நாங்லாங்க
ம்
அ இது செய்லானு இந்தாங்க சப்பாத்தி தாங்க செய்ணு நைட்டுக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ் பக்காவா ஒரு ச ஒரு சைட் டிஷ் சொல்லி குடுங் பாக்லா இது நல்லா இருக்கு இன்ற மாரி உங்ளோட இது
ஆ ஆ ம் ம் நைட் சப்பாத்தி செஞ்சி நாங்ளு வந்து நாங்களு நைட்டு சப்பாத்தி செஞ்சு ஆ முட்ட குருமா கறி செய்லானு நா வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க
ஆ நீங்க எப்டி செய்வீங்க முட்ட குருமா
முட்டதா நா வந்து வேக வச்சு போட்ருவ சில பேரு அப்டி உடைச்சு ஊத்துவாங்க எங்க வீட்ல உடச்சி ஊத்துனா அவ்வளவா யாரு சாப்பிட மாட்டாங்க வைங்க அதனால நாங்க வந்து வேக வச்சி
ம் ஆஹா அந்த குருமா எப்டி செய்வீங்க
குருமா வந்து வெங்காய தக்காளி கொஞ்சோண்டு பொட்டு கடல இதெல்லா வதக்கிட்டு அத மிக்சில அரச்சிட்டு பூண்டு இஞ்சிலா மிக்சில அரச்சிட்டு தாளிச்ச அப்பறோ கொஞ்ச லைட்டா கொஞ்சோண்டு எண்ண ஊத்தி கடுகு இதெலா போட்டு வதக்கிட்டு அந்த குருமா அரைச்ச குருமா அப்பிடியே போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு பச்ச மெளகா போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்றம்
ஆ
ம் தக்காளி அரைக்க மாட்டேங்க அதுக்கப்ற வந்து தண்ணி ஊத்தி முட்டய தூக்கி போட்ருவேங்க
ம் ம் சரிங்க கட் பண்ணி சின்ன சிறுசா கட் பண்ணி போடுவீங்ளா இல்ல ஆஃப் ஆஃப் போடுவீங்ளா
இதா சின்ன சின்னதாவு கட் பண்ணி போடுவே
ஆ
செலநேரோ வந்து ரெண்டா கட் பண்ணி போட்ருவ மேக்சிமம்
ஆஹா சேர் சேரி
போட்டா நல்லா இருக்கு இல்லயா
ஆமாமா ஒரு முட்ட இப்ப நால் பீஸ்னா கூட ரெண்டு முட்ட சாப்ட மாரி கணக்காய்டு
ஆமாமா இங்க வந்து இன்னக்கி எங்க வீட்டு வாசல்ல வந்து புடவ நூற் நூறுவா புடவ வந்து வித்துட்டு போனாங்கங்க
அடேங்கப்பா எடுக்கறது ஒரு ரெண்டுண்ணா எடுத்து வெக்கிறதுங்க
நாங்க நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமாங்க நாங்க அந்த பொடவைலா எடுத்தோ பாத்துக்குங்க எங்கள அப்டி மேலயு கீழயு பாப்பாங்கங்க
அப்பிடிங்ளா இல்ல நல்லா இருந்தா பரவால இல்லைங்ளா பாக்லா இல்லைங்ளா எப்டி இருக்குதுன்ட்டு
அதனால நாங்க அப்பாட் நாங்க போய் பாத்தாலே எங்கள மேலயு கீழயு பாப்பாங்க மக்களு அதனால நா வந்து அத போய் பாக்கல அதனால சேரி எல்லாரு பாத்துட்டு இருந்தாங்க இந்த ரொம்ப கஷ்டப்ப அந்த அந்த ஸ்கூல்லுக் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து வரவங்க எல்லாரு பாதி பாதி வாங்கிட்டு போனாங்க ரெண்டு பொடவ மூணு பொடவ வாங்கிட்டு போனாங்க நமக்கு பாக்கதுக்கே பாக்க கூட முடியல அப்டியே தூரத்துல நின்னு நாங்க பாத்துட்டு வன்ட்டோ நாங்க
சரிங்க சரி இங்கெல்லா எங்க வீட்டாண்டயே எட்னு வந்து போடுவாங்க
அதல்லா உண்மயாவே நல்ல பொடவையாங்க அது வந்து என்ன எனக்
ரீயூஸ் தாங்க யூஸ் பண்ணி அத அயன் பண்ணி குடுக்குறது எனக்கு எனக்கு அது புடிக்காது ஆனா அதுலயே நீங்க தேட்னிங்னா ஆ அந்த டேமேஜ் பீஸ் லைட்டா டேமேஜ் எல்லா காஸ்லியான போலிங்க அ பொடவ கூட அதுல வந்துருக் சேந்து ஏனா எடுக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்டாக்கா இருக்கிறவங்க யாரு எடு க்காத பொடவைங்ளா கூட அது வந்துரு ஆனா அதுலயே எடுத்தம்னா நல்லாதா கெடைக்கு ஒன்னு ரெண்டு நல்லாருக்கு யூஸ் பண்ணாதது யூஸ் பண்ணாதது இருக்குது அதுவு நல்லாருக்கு ம் ம்
நூறுபாய்க்கு எப்பிடிங்க யூஸ் பண்ணாத பொடவ அவ குடு துக்குவா அவுனுக்கு என்ன ச இது கெடைக்கு லாப கெடைக்கு சொல்லுங்க ம்
தோச்சி அயன் பண்ணி நீட்டாப் பண்ணி அது ஒரு கவருக்குள்ள போட்டு புது பொடவ மாரி ஆக்க அதுக்கே டைமாய்டுங்க இவுங்க என்னாத்துக்கு அத விக்கணுனு அவசியமே இல்லியே அத அப்டியே போட்ரலாமே
அ இல்லங்க பத்து ரூபாய்க்கு பொடவ வ வாங்குவா த இப்ப ரீ யூஸ் பொடவல்லா பத் துருபாதான வாங்குவா அத க்ளீன் பண்ணி அழகா க்ளீன் பண்ணி அவ வீட்லயே அயன் பண்ணி கவர் கவர் என்ன ரெண்ட்ருபா கவரு பதினஞ்சே ருபால பதினஞ்சு ருபால உனக்கு எல்லா வேலையு முடிஞ்சுருதுல்லங்க
ஆமாங்க அது என்னவோ கரெட்டுதா ஆனா கொஞ்சோ ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ம் அப்பிடிதா அவ பாக்கறா இதுல பாதி வாங்குன பொடவ பாதி பேரு ஆர்ஃபனேஜுக்குனு பாதிப்பொடவ குடுக்குறாங்க அந்த பாதிப்பொடவ என்ன ஆர்ஃபனேஜுக்கா போது இதே மாரி நல்ல நல்ல பொடவையெல்லா அவுனோல எடுத்துட்டு போயி அத ரீ யூஸ் பண்ணி அது ஒரு சேல்ஸா பண்ணிட்ருக்காங்க நேத்து வந்து ஹிந்திக்காரங்க நாங்க ஒரு எடத்துக்கு போனோ அங்க டீ குடிச்சுட்டு ஹிந்திகாரங்க வந்து பாம்பே டையிங் பெட்சிட்டுங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர்னு
ட்டுங்களா பெஷிட்டுங்ளா
பெஷிட்டு ஏ பாம்பே டையிங்தா மேல போட்ருக்கு ஒருத்தங்க வாங்கி அப்டே விரிச்சு பாக்கறாங்க குட்டியா டவல் மாரி இருக்குங்க அப்பிடி போட்டு ஏமாத்துறாங்க சில பேரு அவசரத்துல அப்டியே வாங்கிட்டு போயிருவாங்கல்ல
ஐயோ நேத்து நாக்கூட ஒரு பெட்டு வாங்கிட்டங்க அத பிரிச்சுக்கூட பாக்கலங்க நா கூட பெட்டு வாங்கிட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபான் வாங்குன மூணாயிரத்து ஐந்நூறு ரூபா சொன்னா ஆனா கொஞ்ச டபுள் பெட் சிக்ஸுக்கு ஃபோர்னா எப்டிங்க ரெண்டு பேர் படுக்குற மாரிதான
ஆமா ஆமா ஆறுக்கு நாலு
அ ஆறுக்கு நால்தா ரெண்டு பேரு படுக்குற மார்தானாங்க செரி குடுங்கன்னு வாங்கிட்டங்க எ பையன் மேல வெறும் பாய்ல படுத்துட்ருக் கானே செரி அவனுக்கு பெட்டு ஒன்னு வாங்கி போட்டன் அதுல படுத்துன்க்குறான் அதுலதா நல்லாதா இருக்குங்க ஓரளவு பரவால்ல நாக்கூட பிரிக்கில அது கவரோடு போட்ருக்கு இன்னு பிரிக்கில செரி அதுக்கு ஒரு கட்லு வாங்கி போட்டுர்லா மேல தனியா படுத்துக்குவான்று அதுக்காக நாங்க இது வாங்குனங்க நேத்துடா பரவால்லங்க கொஞ் நல்லாதாருந்துச்சு
சேரிங்க செரிங் இதைப்பத்தி இன்னோட இன்னோரு கால்ல நம்ம
அ கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கால்ல நம்ம இணைப்புல இணைலா நன்றி நன்றி தோழி ம்